நல்லாருக்கிங்ளா
ஆ நல்லா இருக்கே தோழி சாப்டாச்சா தோழி மதிய சமையல் சாப்டிங்ளா
ஆ சாப்டாச்சி தோ
என்ன தோழி மதிய சமச்சிங்க
மதியோ காரக்கொழம்பு
காரக்கழம்பு தொட்டுக்கத்தோழி
காரக்கொழம்பு பீன்ஸ் கேரட்டு பொரியல்
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி என்ன இங்கியா தோழி வெஜிடபிள் பிரியாணியும் ஆ முட்டையும் செஞ்சு அ பையனுக்கு குடுத்துவிட்டேன் தோழி இன்னைக்கி வந்து எதுவு பண்ணல தோழி நேத்து வச்ச கார கொழம்பு அப்டியே அப்டியே நெறையாவே மீந்துட்டு தோழி அதனால அத செஞ்சு முட்டை பொரியல் அந்த மாரி செஞ்சு சாப்பிட்டாச்சு தோழி இன்னைக்கி ம் நீங்க என்ன தோழி செய்து கொடுத்தீர்கள்
நானு அதே கார கொழம்புதா ஆனா கொண்டக்கலைய நைட்டு ஊற வச்சுட்டே
ம் ம்
ஊற வச்சுட்டு அதையே என்ன பண்ணிட்டே அதுல உருளைக்கெழங்கு முருங்கைக்கா வத்தல் இருந்துச்சு அதப் போட்டு காரக்கொழம்பு ரெடி பண்ணிட்டு பொரியல் ஒரே ஒரு நாட்டு கோழி முட்ட இருந்துச்சு அத வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு அவுச்சி குடுத்துட்டே தோழி
சரிங்க தோழி சரிங்க தோழி இப்ப பாத்தீங்கன்னா தோழி நம்ம இப்ப கல்யாணத்துக்கெல்லா போறோம்ல தோழி இப்ப அதுல வந்து கேக்குதுங்ளா தோழி
ஆ ஆ கேக்து
அதுல வந்து தோழி இப்ப நம்ப வந்து நா நம்ப நண்பர்கள்ல்லா சேர்ந்து போறோ தோழி இப்போதிக்கு பார்த்தீங்ன்னா நம்ம கணவர்மார்கள் எல்லாரும் தா வருவார்கள் கண்டிப்பாக இல்லைங்ளா இதே நம்ப வந்து தனித்தனியா போபோது பாத்தீங்ன்னா நம்ப தனியா உக்காந்துட்டு நம்ப ஃபேமிலி அப்டி நம்ப குடும்பத்து கூட மட்டு போய்ட்டு அதுக்கப்றோ ஒரு பத்து நிமிஷம் உடக்காந்துருப்போம் ஆ செ ரி கிளம்பு கிளம்புனு சொல்லி அழச்சிட்டு வந்தடுவார்கள் கண்டிப்பாக அதுதா தோழி நடக்கு எல்லார் வீட் லயுமே
ஆமா
ஆ இப்ப அதே வந்து பாத்தீங்ன்னா நம்ம நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ப நண்பர் கல்யாணத்க் குனு போகுபோது அப்பதிக்கு நம்ப எல்லாருமே குடும்பமாதா வருவோம் அப்பதிக்கு பாத்தீங்கன்னா நம்ப கணவர் அப்றோ நம்ப நண்பரோட கணவர் எல்லா வந்து பேசி கொண்டு அவர்கள் நண்பராக வாய்ப்பு இருக்கறது தோழி அத பத் தி நீங்க என்ன தோழி நெனைக்கிறீங்க
அ உங்களுடைய கருத்து என்ன ஆ தோழி அது சொன்னீங்கன்னா நா அதுக்கு ஏத்த மாதிரி என்னான்னு
இல்ல எனக்கு வந்து எனக் கு என்னென்ன இருந்தா நல்லாருக்கும் இப்போ வந்து நம்ப உறவினர்கள் தான் அ எ ப்பொழுதும் உறவினர்கள் வரா வருவார்கள் சில பேருக்கு வருவார்கள் சில பேருக்கு வர வரமாட்டார்கள் நிறைய பாத் திருக்கே நானு இப்ப நண்பர்கள்னு பாத்தீங்ன்னா இப்ப பொண்ணுங்கல பொறுத்த வரைக்கு பாத்தீங்ன்னா ம் ரொம்ப அ நைன்டி பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் சதவீதம் வந்து சொல்ல முடியாது கல்யாணத்துக்கு அப்றோமு வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு
ஆ
சில பேர் பேசிட் தா இருக்காங்க அதுக்காக நா ஆ நெறைய இப்ப அம்பது பர்சன்டேஜ் ஆவது பேசிட்டு இருப் பாங்க கண்டிப்பா எல்லாரையும் சொல்ல வரல ப கணவர்மார்கள் பாத்தீங்கன்னா பசங்களா பாத் தீங்கன்னா வந்து கல்யாண ஆயுமே வந்து ஆ ஆ இந்த கூ பள்ளி கூட நண்பர்கள் அது மாரி இல்ல ஃபுல்லாவே வந்து நண்பர்கள் கூட தான் இருக்கிறார்கள் வெளியில போறது கொல்றது அந்த மெரி இருக்கிறார்கள் ஆனா பொண்ணுங்கள பொறுத்த வரைக்கும் பாதி பேர் அப்டி இருக் க்காங்க இல்லன்னு சொல்ல மாட்டே சில பேர் இருக்க முடியில்லல தோழி அதுக் காக சொல்றே இது இப்டி ஒண்ணு இருந்தா நல்லா இருக்குமே லைஃப் லாங் வரலாமே அப்டிங்கற இதுல சொல்றன் தோழி நம்பளும் நம்ப வீட்டுக்கு போலாமா அவுங்ளை நம்ப வீட்டிற்கு அழைக்கலாம் அது ஒரு குடும்பமா மா மா இது பண்ணிக்லாமே அந்த அர்த்தத்ல நா சொல்ற தோழி
கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது வந்து ம் ஒரு நூத்துல ஒரு அம்பது பேரு அப்டி இருக்காங்க தோழி நா பாத்த அளவுல என்னுடைய என்ன நானே எடுத்துகேங்ளே
ம் ம்
அ எனக்குமே வந்து கல்லூரி படிக்கையிலும் செரி அ உயர்க்கல்வி முடிச் சாச் அந்த இதுல உள்ள நண்பர்கள் எல்லாருமே இன்னுமே வந்து ஆண் நண்பர்கள் அ என்னி டம் பழக்கத்துல இருக்காங்க தோழி எப் ஆ இருக்கிறார்கள் அப்புடின்னா பழக் க்க வழக்கங்கள் ஒழுக்கம் நம்முடைய ஒழுக்கமும் நம்ம நடத்தையின்படி நா என்னுடைய தோழர்கள வந்து அ தேர்வு செய்து அதற்கு ஏற்ற மாரி வழிநடத்தி நல்ல ஒரு ஒரு குழுவா இருக்கோம் தோழி இன்னைக்கும் எதுனாலும் ஒரு நா படிப் த்த பள்ளியிலே பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் ஆண் நண்பர்கள் பெண்கள் அனைவருமே சேந்து ஒரு நாள வந்து து வரு வருடத்துல ஒரு நாள முடிவு பண்ணிட்டு
ம்
தேர்வு செஞ்சு நாங்க எல்லாருமே வந்து போய் உணவு அருந்திட்டு அந்த ஸ்கூலுக் தேவையான ஏதாவது ஒரு பொருட்கள வந்து ரெண்டு தடவ நா வாங்கி குடுத்துருக்கேன் தோழி என்னுடைய என்னுடைய அதாவது நா சம்பாதிச் ச பணத்தில் இருந்து ஒரு சிறிய தொகை அதே மாரி என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் அவுங்களுடைய தொகய எடுத்து நாங்க படித்த பள்ளிக்கி எங்களுடைய நினைவு பரிசா வாங்கி குடுத்துருக்கோம் தோழி அதுல ஆண் நண்பர்கள் வந் து நெறயவே இருக்காங்க தோழி
ம் சரிங்க தோழி இப்ப பாத்தீங்ன்னா அவுங்களோட குடும்பம் அந்த மாரி வந்து இருக் இருக் இருக்கீங்களா தோழி அவுங்களோட குடும்பத்து கூட பேசுறது கொல்றது அந்த மாரி
கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் தோழி இப்ப இது வந்து இதுல வந் து ஒரு நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு தோழி அ தீமையும் இருக்கு இதுல வந்து நம்மளுடைய ஒழுக்கங்கள் பழக்கங்கள்லா இருக்கும் போது அவருடைய என்னுடைய ஆண் நண்பர் வந்து அவருடைய மனைவி கிட்ட இந்த மாரி இருந்தோம் அப்ட்ல்லாம் இருந்தோம் என்னுடைய நண்பர்கள் இப்டி இருக்காங்க இன்னமு செய்றாங்க அவர் கல்யாணத்துக்கு முன்னடி இந்த பதிவ வந்து அந்த மணப்பெண்ணா வர்றவங்கள்ட்ட அவரு பதிவு பண்ணிட்டாருன்னா அதுக்கடுத்து வரும்போது வந்து அ உறவுகள் வந்து நல்லா இருக்கும் க்கும் தோழி இத வந்து மறைக்க கூடாது ஏனா காலம் ஃபுல்லா வந்து நம்மளோட இருக் க போறாங்க நம்மள பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சுகணும் அப்படிங்கும்போது அது மாரி பதிவு பண்ணவுங்களே பாத்தீங்கன்னா தோழி நாங்க ரெண்டு குடும்பமா இருக்கோம் தோழி இன்னை கும் அவருக்கு குடும்பம் ரெண்டு கொழந்தைகள் நானும் அவுங்க வீட்டுக்கு போறது தங்குறது ஒரு மாரி ஒரு சுற்றுலா போனோம்னா வெளில எல்லா சேந்து போறது இது மாரி ஒரு ரெண்டு நண்பர்கள் எனக்கு ஆண் நண்பர்கள் இருக்காரு தோழி என்னுடைய கணவருக்கும் தெரியும் எங்க வீட் டுக்கு வருவாங்க அவருடைய அனுமதி கேட்டு நான் போவன் அவங்களும் வருவாங்க இவுங்களும் வருவாங்க அதே மாரி என்னுடைய கணவர் சைடு இரண்டு தோழிகள் இருக்காங்க தோழி அவுங்க வீட்டுக்கும் நாங்க போவோம் தோழி அந்த பசங்களும் எங்க வீட்ல வந்து தங்கிருக்காங்க என்னுடய கொழந்தைகளோட இருக்காங்க என்னுடைய உறவுகள் நாத்தனார் அ மாமியார் அ அண்ண அண்ணி அ கொழுந்தனாரு இவுங்களாவுட நண்பர்கள் வட்டாரத்தில் எங்களுக்கு ஒரு குடும்பங்கள் வெளில வந்து இந்த மாரி இருக்கு தோழி ரொம்ப பெருமபடக்கூடிய விஷ யம் இன்னமும் ஒரு நல்ல ஒரு எப்டி சொல்ற நல்ல ஒரு ஒற்றுமையா இருக்கோம் எதுன்னா எதுக்குமே வுட்டு குடுக்க மாட்டோம் நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் ஆனா இன்னொரு விஷயம் தோழி என யாரு கிட்ட பழகுனாலுமே தோழி அந்த பணங்கிற விஷயத்துல வந்து அது ஒரு ரூபாயா இருந்தாலு நம்ம சரியா இருக்கணு தோழி அ அந்த விஷயத் துல மட்டும் நாங்க எப் எப்போதுமே எங்க நட்பு வட்டாரதுலயே சரி ஒரு இடத்துல ரெண்டு பேரும் செய்றோம்னா அது சரி பாதி எடுத்துக்கு தோழி அந்த பழக்கோ வந்து எங்க எங்க நட்பு வட்டாரத்துல உண்டு நா மட்டு தா குடுப்பே நீ மட்டு தா செய்யுன்னு இருக்க மாட்டோ தோழி
தோழி இப்புடிதா தா தோழி இருக் க்கணு கண்டிப்பாக ஆனா ஒன்னு இப்ப நீங்க சொல்றதலா பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கிறது தோழி எனக்கு அந்த மாரி அந்த அளவுக்கு இல்ல ஒரே ஒருத்தங்க தா இருக் இருக்காங்க அ நன்பி அவுங்க வந்து கொஞ்சோ வெளிநாட்டுல இருக்காங்க தோழி நாங்க நாங்க வெளிநாட்டுல இருந்தப்ப இப்ப போறது உண்டு எ அவுங்களு இவுங்களு வந்து நண்பர்களாகி அந்த மாரிதா தோழி எப்பவுமே ஆன கால் பண்ணி பேசுறது அந்த மாரி இருக்காங்க ஆனா இப் இப்ப நம்ம டக்குன்னு போயிட முடியாதுல்ல தோழி வெளிநாட்டுக்கு அந்த மாரி இருக்காங்க தோழி ஆனா இப்ப நீங்க பேசுறதல்லா பாத்தா ரொம்ப ஆசையா இருக்கு தோழி எனக்கு இப்டி இருக்கணு அப்டின்னு
ப்பு வந்து தோழி இது வந்து எதனால வந்ததுன்னா என்னுடைய கணவர் த்த நாங்க திருமணத்திற்கு முன்னே வந்து இந்த மாரி செய்திகல்லா பகிர்ந்துட்டே எதையு மறைக்கல அதே மாதிரி என்னுடைய கணவரு வந்து பகிர்ந்துட்டாங்க மறைக்கல நா அதிகோ கொஞ்ச பேசுவே நேர்படிய பேஸ் து என்னுடைய கணவர் வந்து கொஞ்சோ கூச்ச சுபாவோ சில செய்திகள் வந்து இது மேலோட்டமாகுதுன்னா இருந்தாலு நட்பு வட்டாரத்துல பெரிய பேரு ஒரு நல்ல ஒரு ஒரு உறவு மேம்படுறதுக்கு ஒரு எங்க கணவரு ஒரு காரணோ எனக்கு சுதந்திரோங்கிறது வந்து திருமணத்திற்கு பிறகு வந்து அதிகோ கெடைச்சுது தோழி அதுனால வந்து அத வந்து நம்ம கெடைக்குதுங்கிறதுக்காக வந்து எதையுமே வந்து தப்பா யூஸ் பண்ணிடக் கூடாது அ அவுங்கள்ட வந்து உண்மையா இருக் கணு எ எனக்குன்னு இல்ல தோழி எல்லாருமே வந்து எல்லாரையு நா இருக்கணுன் சொல்றதுமே அந்த விஷ்யோந்தா
ம் ம் ம்
யாரையுமே வந்து எந்த இதுலயு வந்து ஏமாற்றக் கூடாது அது இப்போ பணமா இருக்கலா பொருளா இருக்கலா குணமா இருக்கலா இதுல கூட வந்து நம்ம நேர்மையா இருக்கணு தோழி அப் அப்புடியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து எனக்கு அமைந்தது காரணோ என்னுடைய அம்மா அப்பா கடவுளுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி தா தோழி ஏன்னா எல்லா எடத்துலயு அது வந்து கெடைக்காது தோழி அந்த விஷயத்து இதுல வந்து து நா ஒரு உண்மைய வந்து ரொம்ப ஒரு லக்கான பர்சனு அப்புடின் நெனச்சுக்குவே தோழி
நீங்க சொன்னது நூறு சதவீதோ கரெக்ட்டு தா தோழி ஏன்னா வந்து நமக்கு அம அமையுரவங்களு இருக் இருக்காங்கல்ல தோழி இப்போ அவுங்க வந்து புடிக்ல வேணா பேசக்கூடாது அப்டினா நம்மளால எதுவு பண்ண முடியாதுல தோழி உங்களுக்கு எல்லா சுதந்திரமு குடுத்து நல்லா இது பண்ணிருக்காங்க அவுங்களு நண்பரா இருக்காங்களே இவுங்க நண்பரு கூட அதுவே பெரிய விஷயோ தோழி ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயோ தோழி அது ஆனா
அ இன்னமு ஒரு சின்ன பொருளா இருக்கட்டு ஒரு என்னைக்காது விடுமுறை நாட்களா இருக்கட்டு நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அடுத்த வாரோ நாங்க உங்க வீட்டுக்கு வரோ இப்புடி பகிர்ந்துக்குவோ தோழி அ அது மாரி இருக்கையில வந்து நல்லா இருக்கு அது மாரி வெளியூர் நாங்க அந்த அந்த ஒ இப்ப கோயம்புத்தூர்லா போனோம்னா தோழி அங்கையு ஒரு நண்பர்கள் எங்க வீட்டுக்காரவுங்களுக்கு கணவருக்கு தெரிஞ்சவுங்க இருக்காங்க அவுங்க வீட்டுல போயி நாங்க தங்கிக்கிறோ இங்க தேரு தெப்போ அப்புடிங்கும்போது எங்க ஊர் பக்கோ வந்து திருவிழாக் கள் இந்த வரும்போது எங்க வீட்டுல வந்து அவுங்கள இரண்டு நாட்கள் வந்து அழைத்து அ உபசரித்து இங்கே தா அனுப்புவோ தோழி அது வந்து ம் ம் இது குடும்ப உறவுகள விட தோழி இது மாரி நம்ம கல்லூரிகளப் படித் த்த நண்பர்கள் நண்பிகளி இதன்னி இதன் மூலம் வந்து சில இது கத்துக்கலா சில வாய்ப்புகளு நமக்கு வரு ஆ இப்போ உள்ள குடும்பங்கள்ட்ட வந்து தோழி நம்ப ஒவ்வொரு நாளு வந்து ஒவ்வொரு விஷ்யங்கள மிகப் பெரிய வந்து ஒரு இத வந்து நம்ம சந்திக்கிறது பெரிய ஒரு இதா இருக்கு
தோழி இப்ப இப் இப்ப பாத்தீங்னா தோழி பணோ இருந்தாதா தோழி நல்லாப பேசறாங்க பணோ இல்லனா ஒழுங்கா பேச மாட்றாங்கத் தோழி உறவினர்கள் சொல்றே நண்பர்கள் சொல்லல உறவினர்கள் சொல்றேந் தோழி அந்த மேரிலா இருக்காங்க தோழி இப்பதா கொஞ்ச கொஞ்சமா நானுமே ஒன் னர்றந் தோழி நெறைய விஷ்யங்கள் பாத்துட்டந் தோழி இந்த ஒரு நாலு அஞ்சு வருஷமா நெறையப் பாக்கறேந் தோழி இப்ப பாத்தீங்கனா இப்ப உறவினர்களே சொல்றே யார நம்பறது யார நம்ப கூடாது அதுவே இப்ப இப்ப காலகட்டத்தல தெரியாம்லே போயிட்டு தோழி அந்தளவுக் க்கு என்ன ஒருத்தங்ள நம் பி சொல்றோ எல்லாங் கொள்றோ உறவினர்கள்ட்டதா தோழி நண்பர்கள் வந் து அவுங்க தனி அவுங்க சொன்ன இப்ப நம்ப பகிர்றோ நண்பர்ட்ட பகிர்ரோ அ சொல்லானால சொல்ல மாட் ட்டாங்க நமக்குள்ளியேதா வெச்சுப்போ எதா இருந்தாலு ஆனா உறவினய் எனக் என் என்னாட பாயிண்ட் ஆப் வியூ சொல்றேந் தோழி உறவினர்கள பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு விஷ்யோ நம்பள்ட்ட கேக்கறாங்க நம்ம குடும்பத்ல இப்டி நடக்குத் து அப்டின் சொல்றாங்க அப்டினா அது அப்டியே அப்டியே சொல்ல சொல்ல எல்லாருக்கு அப்டியே போய் போய் திரும்பி நம்ப காதுக்கே வந்து விழுது தோழி அதெல்லாம் கேக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு காது போருதி இன்னொரு காதுக்கு வந்து வேற மாரிப் போகுது
ம் அதா தோழி இப்ப உங்க குடும்ப உறுப்பினர்ட்ட நீங்கன வந்து உங்கள நம்பி உங்கள்ட்ட கொஞ்ச நாளே ஆறுதல்னு பேசறவங்கள்ட்ட நீங்க சொல்ல போம்போது அது நமக்குத் பெரிய ஒரு மாறுதலாவே வந்து முடியுது
ஆமா அதுவே வேற மாதிரி வந்து முடியும் போது ரொம்ப கய மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப என்னாத் தோணுது இன்னோர்வாட்லா இவுங்கள்ட்ட ஐயோ இத யார்ட்டியு எதுவுமேப் ம் கொஞ்சோ மனசு விட்டு கூட பேசிடக் கூடாது அந்த அளவுக்கு தோணுது தோழி இப்ப எல்லா அந்தள
ஆ கண்டிப்பா ஆனா வந்து உறவுகள்ட்ட வந்து குடும்ப உறுப்பினர்ட்ட வந்து எல்லாத்துலியுமே நம்ம கவனமா இருக் கனு தோழி எனா இப்ப இப்ப நம்ம நண்பி நண்பர்கள் வட்டாரத்துலியுமே வந்து சொல்றே அ சூழ்நிலைகள் வந்து எப் ப்டி வேணாலு அமையலாந் தோழி ஆனா மாறலா ஆனா நம்மளோடைய குணங்களும் நடத்தை ஒழுக்கம் மட்டு வந்து சரியா இருக் கனுந் தோழி அது பணத்தலியு சரி இன்க இது வந்து சரியா இருந்துச்சுனா தோழி நம்மளுடைய வந்து நட்பு வட்டாரமுமே வந்து நல்லாருக்கு
கண்டிப்பாக கண்டிப்பாக தோழி கண்டிப்பா தோழி நெறைய நம்ப பகிர்ப்போந் தோழி பின்பு தொடருவோ நன்றித் தோழி
ஆ ஆ செரி நன் நன்றி தோழி